வணக்க
வணக்கம் சொல்லுங்க
என்ன பண்றீங்க நல்லார்க்கேங் நா சும்மாதாங்க நீங்க நல்லார்க்கீங்ளா
ஆம் நல்லாருக்கே என்ன பண்றீங்க
வேற மூவி மூவி தா இப்ப பிளாஸ்ட் மூவி வந்ததுங்ளா சேர் ஓ டி டில சேர் அது பாக்லான் தாங்க போட்ருக்கே
ப்ளாக் மூவியா
ப்ளாஸ்ட்டு ப்ளாஸ்ட் டு மூவி இப்பதா வந்ததுங்க ஓ டி டில அத பாட்ருக்கே ம் ஆமா ஆமாங்க நீங்க என்ன பண்றீங்க
நா இப்பதா ஒர்க் முஞ்சது செரி பொய்ட்ருக்கே ஒங்ளுக்கு எதாது சவுண்ட் கேக்குதா
இல்லைங்ளே இல்ல இல்லங்க சவுண்டெல்லா கேக்ல
செரி ஓகே ஓகே
ம் சேரி
ஒன்னு பிரச்சன ஆ இப்பதா ஒர்க் முஞ்சது செரி சும்மா பேஷ்லான் சொல்ட்டு கால் பண்ணே
சேர் சேரிங்க ஓகே ஓகே நீங்க என்ன இல்லங்க இனிமேல் தாங்க சாப்புணு நீங்க சாப்ட்டீங்ளா
இல்ல நா இப்பதா சொன்னேல ஒர்க் முஞ்சதுன் சொல்ட்டு சோ வீட்டுக்கு போய் சாப்புன்ணு
சேரிங்க செரிங் நீங்கஜ காலேஜ்லா முடிச்சிட்டு ஜாப் தா பொயிட்ருக்கீங்ளா
இல்ல இல்ல நா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறே
செகண்ட் இயரு படிக்கீறிங்ளா பார்ட் டைமா பொயிட்ருக்கீங்ளா
ஆமா பார்ட் டைமா ப
ஓ சேர் சேரிங்க பரவால பரவாலைங்க அப்றோ வீட்ல இருக்கங் நல்லாருக்காங்ளா நா இன்ஜினியரிங் முடிச்சே
இன்ஜினயரா
ஆமாங்க முடிச்சிட்டு இங்க ஒர்க் தா பொயிட்ருக்கே
ஒர்க் போறிங்ளா
எனக்கு இஞ்சினியரிங் முடிச்சிட்டு ஒர்க்
ஈ
க்யூசி இஞ்ஜினியரா க்யூசி தா பொய்ட்ருக்கே
ஓகே
ஃபைனாஸ் பெக்க்ஷன் அங்கதா பொயிட்யிருக்குறே
சேர் செரி
ம் சேரி சேரிங் அப்றோ அங்கலா கிளைமேட்லா எப்டி பொயிட்ருக்குங்க
கிளைமெட்டா
ஆமாங்க
கிளைமேட்டு இங்க எப்போமே இருக்ற மாரிதா இருக்கு
சேர் செரிங்க
எப்போமே வெயில் அடிக்கு அப்றோ நார்மலா வெயிலு அப்றம் வெதர் சேஞ்ச் ஆகு அவ்ளதா
சேர் செரிங்க எல்லா மலயோ மழல வர்ற மார் இருக்குங்களான் கேட்டே அங்க
ஆ இப்போ அந்த வெயில் சீசன் முஞ்சா தானே இப்போ முடியிற மாரி தெர்லியது
ஆமா ஆமாங்க ஏனா இந்த டைம்லலா மழ தா வ வரும் இப்ப எங்யு மழயே வர்றது இல்லங்க அதா கேட்டே
ஆமா கரெக்ட் தா நீங்க எப்டி சென்னையில இருக்கிங்ளா இல்ல
நா கோயம்புத்தூர்ங்க
கோயம்புத்தூரா அங்க வெதர் நல்லா இருக்குமா
ஆ வெதர் எப்பவுமே நல்லாதாங்க இருக்கு ஏன்னா பக்கத்துலே கேரளா இருக்குங்ளா
ஓ பக்கத்துல ஆமா கோயம்புத்தூர் பக்கத்ல
ஆ அத தாங்க கேரளா இருக்குனால பாத்தீங்கன்னா இங்கே கேரளா இருக்கு இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா ஊட் டி இருக்குது
அம்மாம்மா இப்ப பாத்தீங்கன்னா இப்போ செம்ம கிளைமேட்டாமே அங்க
ஆமாங்க இங்க ஃபுல்லா கிளைமேட்லா ஆ குளுர் எல்லாமே ஆமாங்க அதிகமா தா இருக்கு
ம் ஏன்னா இப்பதா எ ஃப்ரெண்டு போய்ட்டு வந்தாங்க ட்ரிப்புக்கு
சேர் சேர் சேர் சேரிங்க ஓ ட்ரிப்புக்கு போய்ட்டு வந்தாங்களா சேர் சேரிங்க
ட்ரிப்லா போயிருக்கீங்ளா
ஆ போய்ருக்கங்க எங்களுக்கு இது பக்கமா இருக்கனால அடிக்கடி போய்ட்டு வருவ
ஓ ஆமா ஆமா அதுவு கரெக்ட்டாதா உங்களுக்கு காசு செலவே ஆகாது கரெக்டா
ஆமாமாங்க ம் சேர் சேரிங்க நீங்கலா ட்ரிப்லா போய்ருப்பிங்க நா
கீங்களா
மூணாறு வயநாடு ஆலப்புழா
ஆஹா செம்ம
ஆ அதய்ங் ஆமாமாங்க
ம் ம் இல்ல நானு கேரளா போ வந்திருக்கே ஆனா
சேரிங்க சேரிங்க
நறைய அந்த கொஞ்சம் பெரிய பெரிய பிளேஸா தா போயிருக்கே இந்த டார்ஜிலிங் கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் அப்றோம் அந்த மாரிதா போயிருக்கே
ஓ ஓகே ஓகேங்க பரவால நீங்க எப்ப சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க
மேடம் நீங்க ஜாப் எப்பர்ந்து பார்ட் டைம்மா பட்ருக்கீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தேவா இல்ல இப்ப இருந்தான
இல்ல நா ஒரு வருஷோ ஆவுது வேலைக்கு வந்து
சரி சரிங்க ஓகே ஓகேங்க
இப்ப ரெண்டாவது இயர் முடிச்சா ஆ நா பி எஸ் சி ஜாகர்ஃபீ படிக்கிற
ஓ சரி சரிங்க இப்ப வீட்லல்லா நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க உங்களுக் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கேங்க
அப்றோ மேரேஜ் ஆய்ர்ச்சா
இல்ல இல்லைங்க நா இது பாத்துட்டு இருக்காங்க எனக்கு ஆமாங்க எனக்கு பிரதர் ஓன் பிரதர் ஒருத்தருக்காரு தம்பி தா அவரு அவரு மேரிடு தா லவ் மேரேஜு
சரி
அதா எனக்கு பாத்துட்டு இருக்காங்க
ஓகே ஓகே ஓகே எப்டி உங்களுக்கு என்ன மாரி கடைக்கணு ஆச சொல்ற பேச்சு அப்புறம் வீட்டு குத்து வெளக்கா வேணுமா
அப்படிய எல்லாம் எதிர்பார்க்கற மாதிரிதான் இப்ப கிடைச்சா பரவாயில்லைங்களே பழையெல்லா அவங்க பெரிய பெரிய எக்ஸ்படேசனோடு தான் எல்லா இருக்காங்க எதிர்பார்ப்பு என்னன்னா நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் ஆனா அதுவே கிடைக்கப் போறது கிடையாது அ ஆமா ஆமாங்க இப்ப நம்ம போவோம் வீட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு குத்து விளக்கு வேணும் வீட்டுல அம்மா அப்பா பாத்துக்கணும் நம்மளயும் பாத்துக்கணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருகணும்னு நினைப்போம் ஆனா வர்றவங்க அந்த மாதிரி நினைச்சாங்கன்னா பரவால
நீங்க லவ்வெலாம் ஏதாச்சும் பண்லாம்ல
பண்ணேங்க ரெண்டு பண்ணெ ரெண்டுமே போயிருச்சு
அப்போ உங்களுக்கு செட் ஆகல அப்படிதானே
அவங்க எந்த மைண்ட் செட்ல பண்றாங்க டைம் பாஸ் பண்றாங்களா என்னதுன்னு தெர்ல நம்ம சின்சியரா பண்ணோம்னா அவங்க அப்படியே கழன்ட்டு போயிடுது
இப்போ இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க தான் நான் இல்லேன்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ இருக்கிற பொண்ணுங்களே ரொம்ப மோசம்தான் ஆ
எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னு தெரியல
இல்ல நான் சொல்லுல அந்த மாதிரி நானும் சொல்லுல எல்லா பொண்ணுங்களயும் அந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல சில பேர் அந்த மாதிரிதான் இருப்பாங்க ஆனா அது கொஞ்சம் கஷ்டம் தான்
ஆனா நம்ம வந்து சின்சியரா இருங்கனோம்னா அவங்க அவங்க டைம் பாஸ் பண்றத தெரியாம நம்ம சின்சியரா இறங்கி பண்ணிறது கடைசியில வீட்ல கீட்ல சொல்லி ஓகே பண்ணி ஒரு இது லெவலுக்கு கொண்டு போகும்போது அவங்க கழண்ட்டு போயிடுறாங்க அதனால அப்படியே விட்டுட்டேங்க மறுபடியும் ஏதாவது அதுவா வந்தா பாக்கலாம்னு அப்டியே விட்டுட்டேன் அப்பறம் வீட்டுல பாக்குறாங்க செரி அது உன் அதுவோ நடக்கட்டும் நம்மளா தேடிப்போனா நடக்க மாட்டேங்குது அப்டின்னு சொல்லி விட்டுட்டேங்க
ஓகே
நீங்களெ எந்த அளவு லவ் பண்ணிட்டிருகீங்களா இல்ல இ
ஆ பண்றேன் பண்றேன்
ம் சேரி சேரிங்க
போய்ட்டா இருங்க
ம் சேரி சேரிங்க ம் அடுத்து என்ன ஒரு டிகிரியோட ஸ்டாப் பண்ணுவீங்களா செகண்ட் டிகிரி படிக்கிறதுக்கு ஐடியா இருக்கா
இல்ல இல்ல நான் நெக்ஸ்ட் லா படிக்கலான்னு இருக்கேன் ஏன்னா எனக்கு இன்ட்ரஸ்டே லா தான் நான ஏன் இது படிக்கிறேன் எனக்கே தெரியல சும்மா எனக்கு இந்த மாரி தூரமெல்லாம் செட் ஆகாது புரோ எனக்கு கிட்ட போகணுன்னு தான் ஆச
ஆ
எனக்கு பஸ்ல டிராவல் பண்றதும் செரிஅப்புறம் வேற ஏதாச்சும் டிராவல் பண்ணாலும் செரி அ என் உடம்பு ஒத்துக்காது சோ அதனால கொஞ்சம் கிட்ட இருக்கிற காலேஜா பாத்து சேர்ந்துக்க சேரி இந்த ஒரு வருஷம் நல்லா படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு நெக்ஸ்ட் வேனா லா போடலாம் அப்பிடின்னு இருக்கேன்
ஓகே ஓகேங்க ஆனால் உங்களுக்கு இ் இன்ட்ரெஸ்ட்டே லா தாங்க ஆனா ஃபஸ்ட்டே நீங்க
இல்ல அத விட எனக்கு வெளிநாட்டுல படிக்கணும் ரொம்ப ஆச ஆனா இது வந்து நான் எடுத்த குரூப் பி எஸ் சி ஜாக்ரபி இங்க வேல்யூ இல்ல ஆனா வெளிநாட்டுல ரொம்ப வேல்யூ
அத அதாங்க இருந்தாலும் நீங்க முன்னாடி ஆ சேரி சேரிங்க
ஆனா எனக்கு ரொம்ப ஆச ஆம்மா ரெண்டுமே ஆச தான் லைஃப்ல ஒரு சாய்ஸ் வச்சிருந்தா கூடோ இது இல்லன்னா அது அப்டின் சொல்ட்டு போயுற்லால்ல அதுக் சொன்ன ரெட் ப்ரியா இருக்க கூடாது அவ்ளோதா என்ன பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல இதுல இருக்கணு பேச ஒரு நல்ல கவர்மெண்டட் ஜாப்னாலு கெடைக்கணு நெறைய பேரு எழுதுறாங்க கவர்மெண்ட் ஜாப்பு ஆனா அதுல நம்மளு ஒத்தி செலக்ட் ஆக முடியுமா சொல்லுங்க எத்தன பேரு எழுதுறாங்க அதுல நாலஞ்சு பேரு தா செலக்டே பண்ணுவாங்க கஷ்டோ போங்க அது நல்லா படிச்சா மட்டுந்தா உண்டு
கண்டிப்பா கண்டிப்பா ஒன்னு பர்சன்டேஜ் பாப்பாங்க இல்லன்னா ரெக்கமெண்டேஷன் அந்த மாரி எதோ போயிறாங்க அப்றோ அமௌண்ட்டு ம் அந்த மாரி இப்ப பாக்குறாங்கன் நெனைக்கிறே ஆனா முன்னாடிலா அந்த மாரி எது கெடயாது அ அமௌண்டு தான
ஆ அதுவு கரெக்ட் தா அமௌன்ட் இருந்தா மட்டு என்ன ப்ரோஜனோ சொல்லுங்க
ஆமாமா
பிரஷர் தா ஜாஸ்தியா இருக்கு
ம் அதனாலதா நானே பாத்தே ஏனா ட்ரை பண்ணி பாத்துட்டு விட்டுட்டே செரி பிரைவேட் ஜாபு நமக்கு எது செட் ஆகுற மாரி தெர்ல ஆமா இனிமே ஓனா ஏறங்குனா பிஸ்னஸ் பண்ணன் தா நானு தம்பி எப்டியோ ப்ளன் பண்ணிட்ருக்கோ கண்டிப்பா அது நடக்குந்தா நெனைக்கிறே இந்த இயர்ல
ஓ பிஸ்னஸ் பண்ண போறீங்ளா
ஆமாமா ஏனாக்கா பிரைவேட் ஜாப்ல போனாலுமே நம்மளால வ அப்டினா அடுத்த லெவலுக்கு போ முடியாது கவர்மெண்ட்டா இருந்தாலுமே எல்லாமே கம்ஃபோர்ட் ஜோன்ல மட்டுந்தா இருக்க முடியு அதுக்கு மேல வர முடியாதுனால செரி இதே நம்ம சூஸ் பண்ணிக்லா அப்டின் தா வெளியே வந்ட்டே
ம் சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக் எதுவு சவுண்ட்லா கேக்கலல்ல நா நின்ட்டு பேசிட்டு இருக்கே அதுனால் தா
ஆஹா செரி செரிங்க இல்ல இல்ல எடையில இப்போ ஒரு டைம் ரெண்டு டைம் கேட்டுது அதுக்கப்றோ கேக்கலிங்க
அப்டியா இது ஒரு நல்ல இதுவா ஒரு ஆ எப்டி சொல்றது கேப் இல்லாத எடத்துல உக்காந்து பேசினுறீங்க வீட்டுக்கு ஒரு டைம் வரு அய்யோ இல்ல இல்ல பேசுங்க பேசுங்க ஒரு இன்னொரு
அதாங்க அப்றோ நீங்க அதா தாங்க இப்ப நீங்க வீட்டுக்கு போறக்கு டைமு
டைம் வந்து எட்ற ஆய்டு நா பஸ் புச்சி போறேன்ல சோ பஸ்லயு பேச முடியாது
ஓகே ஓகே பரவால்ல பரவால்லங்க அப்றோ உங்க
காலேஜ் டைம்லயா அதுதாங்க கஷ் டோ நா வந் எப்டி சொல்றது இந்த ஆஃப்ல ரெண்டு கால் தா பேசுவே அதுக்கு மேல
இல்லங்க காலேஜ் டைம் என்னன் கேட்டே
காலேஜ் டைம் வந்து எயிட் டுவெண்ட்டி
எயிட் டு்வெண்டிக்கு போயிட்டு அப்றோ ரிட்டன்
ஒன் ஓ கிளாக்ன்னா ம் டுவெல் தேர்ட்டி அந்த மாரி விட்ருவாங்க டுவெல் தேர்டிக்குள்ள சப்போஸ்
பாட் டைம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ட்டுருக்கீங்க
ஆ ஆமா பார்டைம் ரெண்டு மணிக்கு போவே ரெண்டு மணிக்கி போயிட்டு ஒரு மணிக்கி ஆ
ஓகே மேம் பார்ட் டைம் வந்து பக்கத்துல தா போயிட்டு இருக்கீங்ளா இதுவு லாங்குல போற மாரிதா இருக்கா
லாங்கு தாங்க நா கொஞ்சோ இங்க தா இருந்தோ இப்ப நாங்க புல்லா போயிட்டோ
செரிங்க
அதுனால
ஓகே ஓகேங்க பரவால்லங் சேரி செரி அப்றோ வீட்ல அப்பா அம்மாலா என்ன பண்ணிட்ருக்காங்க
அப்பா வந்து வேலைக்கு போறாரு அம்மா வந்து ஐஸ் ஆ ஹவுஸ் ஒய்ஃபு
சேரி செரிங்க
தம்பி வந்து டுவல்த்து படிக்கிறா
ஓகே ஓகேங்க
அப்றோ அவ்ளதா அப்புறே நாங்க ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாரு இருப்போ ஆனா இப்ப கொஞ் சண் ட வந்ததுனால கொஞ்சோ எல்லாரு தனித்தனியா ஆயிட்டோ ஒன்னா தா இருக்கோ இப்ப நாங்க மட்டு கொஞ்சோ தனியா போயிட்டோ
ஓகே ஓகே
புளியாந்தோப் போயிட்டோ இந்த புளியாந்தோப்லா தெரியுமா உங்குளுக்கு
ஆ தெரியுங்
அங்க ஃபேமஸ் பிரியாணி சாப்ட்ருக்கீங்களா
இல்ல சாப்ட்டதுலா இல்லைங்க வந்துருக்க அந்த சைட்லா ஆனா சாப்ட்டதுலா இல்லைங்க
ஓ கேள்விப்பட்டு இருக்கீங்களா பிரியாணி ஃபேமஸ்ன்ட்டு சாப்ட்டு பாருங்க நல்லாருக்கு
இப்ப பாண்டிசேரி தா அந்த சைடு வருவாங்லா அதுனால தா கேள்விப்பட்ருக்கங்க
பாண்டிசேரிலா போவீங்ளா
ஆமாங்க அதிகமா அங்கதா வருவோ
உம் அப்போ ஓகே தா செரி அப்ப நம்ம குடுத்த டைம் முடிஞ்சி சது நெக்ஸ்டு கால் பாக்லா ஓகே வா ஆ